ஆ எப்டி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கங்க நீங்க நல்லா இரு க்கீங்களா ஆ சாப்ட்டாச்சுங்க
என்னா சாப்பிட்டீங்க இன்னிக்கு என்னா ஸ்பெஷல்
இன்னிக்கு தோசதா தோச ஆ அப்பறோ சட்னி அ மதியோ தக்காளி தொக்குமாறி செஞ்சு வச்சிருக்கே
சேரி சேரி சேரி அது காயி ஆ காய் சாப்புக்குருவீங்க
ஆமாமா காய் தொட்டுக்க செஞ்சு வச்சு சாப்படுறதுதா நீங்க அங்க உங்க வீட்டுல என்ன
சாம்பார் கீரை பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் ம் சா இப்பதா நானு சாப்ட்டு முடிச்சே
ம் ம் ம்
நானு அஸ்பன்ட் மட்டுந்தா கொழந்தைங்க இன்னு இல்ல எங்களுக்கு ஆனா நா ஹஸ்பண்ட் ம நானு அவர் மட்டுந்தா இருக்கோ
ம்
காரு இன்னிக்கு மதியத்துக்கு மேல சாப்ட வருவாங்க மூணு மணிக்கு வருவாரு சாப்ட இப்பதா நானு வேலய ஒர்க்கெல்லா முடிச்சே முடிச்சிட்டு சாப்ட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டே ம்
ம்
நீங்க என்ன பண்றீங்கப்பா ம் வெளிளெல்லா போவீங்களா
ஆ வெளியில போவோ சனி ஞாயறானா போறதுதா லீவு வுட்டாங்க அப்டினா வெளில போறது
சேர் எந்த மாரி ஃபுட்டல்லா உங்களுக்கு ஒடம்புக்கு நல்லதுன் நெனைக்கிறீங்க
ஆ ஹெல்த்தி ஃபுட்டு அப்டிங்கறது வந்து பாத்தீங்க அப்டினா தானியங்கள் இருக்குல இப்போ பாரம்பரியமான தானியங்கள் பாரம்பரியமான தானியங்கள்லா இருக்குல சோளம் கம்பு கேழ்வரகு அந்த மாரி விஷயங்கள வந்து ஹெல்தி ஃபுட்டு
ஆமா முன்னாடி எல்லா இப்ப சாப்ட்டவுங்க மறுபடியு அதவே ஃபாலோ பண்ண ஆரம்
ஆமாமா இப்ப வந்து அப்டிதா வந்து குளுர்ச்சியானது கம்பு கேழ்வரகு சாப்ட்டாதா இப்ப குளுர்ச்சியானது ஃபஸ்ட்லா வந்து பழைய சோறு சாப் புடுவோ பழைய சோறு கம்பங்கூலு முன்னாடி அப்ப உள்ளவங்கல்லா அப்டித்தான சாப்ட்டு வந்தாங்க இப்பதா ஃபாஸ்டு ஃபுட்டு ம்
பழைய சோறு ஆ இப்ப வயித்துல நமக்கு வந்து புண்ணுருந்து வச்சு கோங்க கொடல்ல புண்ணு இருக்கு அப்டின் சொன்னாங்கனா அல்சர்னா டெய் பழைய சோறு காலேல சாப்ட்டோ அப்டினா சரியாயிறு நானே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நானே இருந்திருக்கே அப்டி
ஆ ஆ ஆ
சாப்ட்டம்னா அந்த வயிறு வலி கொஞ்சோ கொறஞ்சுருக்கு அதுவு நமக்கு ஹோட்டல்லல்லா அதல்லா குடுக்குறாங்க பாத்துருக்கீங்களா
ஆமா இப்போ அதலா பேமஸா போயிறுச்சு ஆனா வந்து வீ ட்ல அது இது பண்றத விட ஹோட்டல்லல்லா இப்ப பேமஸா பண்ணிட்ருக்காங்க
ஆமா அவய்ங்க அவுங்க அத வெங்காயோ வத்தல் இந்த கருவாடு தொக்கு முட்ட சிக்கன் இந்த மாரி எதையாவது குடுக்குறாங்களா அதுனால விரும்பி சாப்புற்றாங்க வீட்ல செஞ்சு சாப்புற்றது கெடையாது
வீட்ல நம்ம நார்மலா வந்து ஒரு க மொத நாள் வச்ச சோற வந்து த நைட் தண்ணி ஊத்தி வச் சோனாவே அது பழைய சோறா மாறிடுது அத மறுநாள் கா அதுக்கப்பறம் மறுநாள் காலேல வந்து நம்ம எடுத்து சாப்பற்றதுக்கு நல்லாருக்கு ஒரு தொட்டுக்க வந்து ஒரு ஊறுகாயோ இல்ல வெங்காயோ கட் பண்ணி வச்சுக்கலாம் பச்ச மொளகா அந்த மாதி அ ஆமா இப்ப அது வந்து ஒரு ம் வத்தல் மாவத்தல் போட்டாலு அது கூட ருசியா இருக்கு அந்த மாரி நெறைய பாரம்பரியம் இருக்கு ஆனா எல்லாருமே அத மறந்துட்டு
ஆறாது
இதாவே எல்லாமே போயிட்ருக்காங்க
இப்ப ஆனா எல்லா பேருமே ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்டா சாப்புற்றது கெடையாது பாதி பேர் வந்து இந்த ப்ரௌனி சாப் ப்பரிசி அந்த மாரிலா சாப்டுட்ருக்காங்க வரக அரிசி குதிரைவாளி அரிசி
ஆ தினை அரிசி வந்துருக்கு அதுவு சாப் ம்
ப்பரிசியல்லா வந்து ராஜாக்கள்ல்லா சாப்டுட்ருப்பாங்க போல கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா அம்மா இப்போ வந்து எல்லாருக்குமே கெடைக்கிது எல்லாருமே இத வாங்கி சாப்புட ஆரம்புச்சுட்டாங்க
ஆமா இப்ப குதுரவாளிலா எடுத்துக்கிட்டீங்க அப்பின்னா அது கொல்லுன்னு சில ஊர்கள்ல வந்து சொல்லுவாங்க அந்த கொல்லு வந்து சாப் ப்டம் போது பாத்தீங்கன்னா ஒடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு சக்தி எல்லாமே வந்து கர அஞ்சிரு அப்ப ஆஹ் ம் கொச்ச நேர ஆஹ் ஆஹ்
குதிரவாளி அரிசியு தனியா இருக்கு
ம் நா அரிசி சொல்ல இந்த பயிர் மாரி இருக்கும்ல்ல மொச்சை பட்டாணி மாரி சின்னதா இருக்கு அதுதா கொள்ளு ஆஹ் அது வந்து குதிரைக்கு போடுறதுனால அது வந்து ஸ்பீடா ஓடுறாது ஆமா வந்து சில இது வந்து இத பண்ணிட்டு கேளி பண்ணிட்டு அத சாப்பிட மாட்டாங்க குதிரைக்கு போடுற தானிய அப்டின்ற மாரி ம் ஆமா ஆமா
அப்படின்னு சொல்லுவாங்க அது எவ்வளு உட்காரே வே உக்ராது பாத்துறீங்களா குதிரை நீ நீனுட்டேதா இருக்குமோ அவ்வளோ அவ்வளோ பலம் இருக்கு அதுகிட்ட அதனால அத சாப்பிட்டப்பட நமக்கு அது பலவருஆனா நம்ம சாப்றோ ஹபிரிஸ்சா விரும்பி சாப்பறோ
ஆமா ஆமா கண்டிப்பா
ஹெமிக்கல்ஸ் கலந்த பாரு
இப்போ எல்லாமே கெமிக்கலாவே போயிடுச்சு ஒயிட் ரைஸுமே கெமிக்கலாதா போயிடுச்சு எத எடுத்து பாலுமே ஆமா சுகர் வந்துருது அதிகமா ஒயிட் ரைஸ் சாப்படுறவங்களுக்கு தா அதிக சுகரே வந்து
ஒரு கம்மியான ஏஜ்லயே வந்துது இப்ப லா முன்னாடியிலா அறுபது வயசுக்கு மேலே தா வரு ப்ரோ இப்ப எல்லா சின்ன வயசு ப்ரோ
க ஆஹ் இப்ப பிறந்த குழந்தைங்களுக்குமே இருக்குன்ற மாரி இப்ப எனக்கெல்லா டெலிவரி ஆகு போது பக்கத்து பெட்டல உள்ள குழந்தைங்கெல்லா வந்து சுகர் இருக்கு சுகர் லெவல் ரைஸ் ஆயிருச்சு அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கு சுகர் இன்சுலின் லா போ இது பண்ணிட்டு இருந்தாங்க ஆமா குழந்தைங்களுக்கு சுகர் இருக்கு ஆமா அது எதனால அந்த மாரி வருதுன்னு தெரியல ஒரு வேல ஜ் அவங்களோட ஜீன் கலந்த இதனால ஆஹ் இருக்கலா ம் ஆமா ஆமா அதா ரொம்ப கஷ்ட ஆமா
அந்த பிளட்டு் வருன்றதுனால அவங்களுக்கு அந்த பாதிப்பு
ஆஹ் அந்த மாரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல நிறைய நடக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கு நடக்கிறத பாத்தா நம்ம அதுல இருந்து தற்காத்து கொள்ளணு கரெக்ட் தானா வந்து ஃபுட்ட வந்து எடுத்துக்கணு
நம்ம பாஸ்ட்டு ஃபுட் பாஸ்ட்டு ஃபுட் அப்டின்னா சீக்கிரமே பாஸ்டாவே
ஆமா அது பாக்க ருசியா இருக்கு அந்த ருசிக்காக தா எல்லாருமே அந் என்னமோ போகுது அந்த ருசிக்கு வந்து சாப்ப ருசியோட சாப்புறதுப்போ வந்து நமக்கு உடல் வந்து ஆரோக்கிய ம் கெடுதலாவே போயிடுது நமக்கு ம்
மந்திலி ஒன்ஸ் நமக்கு ஆசை நிறைவேத்திகலா மன்த்லி ஒன்ஸ் சாப்டுட்டா போது மத்த சமயத் எல்லா இந்த கொண்டைக்கடல பாசி பயறு
ம் டெய்லி ஆஹ் ஸ்நாக்ஸாவே குடுத்த அனுப்பல்லா ஆமா
ஆமா நம்ம வந்து இந்த மத்த இதெல்லா குடுக்குற பீஸா பர்கர் அந்த சாக்லேட் இந்த சாக்லேட அப்டின்னு குடுகுறதுக்கு பதில்ல இதுவே நமக்கு ஸ்கூலுக்கே கூட ஈவினிங்ஸ்நாக்ஸ் பிரேக் டயத்துல சாப்டுகனு சொல்லி குடுக்கலா ஆனா அத வந்து இப்ப யாரு பண்றது இல்லா இப்ப குழந்தைங்க விரும்புறது இல்லா ஃபுல்லா செல்லு பாக்குறாங்களா
ஆமா செல்ல அதிகம் மோகம் கொண்டு எல்லாருமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சின்ன பிள்ளைங்கல்ல இந்து அதனாலயே கண்ணு பாதிப்பு ரொம்ப அதிகமா ஆகுது அவங்களுக்குமே கண் பாதிப்பு சின்ன வயசுலயே இத ஆயிடுது
ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபுல்லா அதுல பாத்தற்றாங்களா கடைக் போனோனே எனக் அதுவேணு இதுவேயு எப்டி அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறாங்னே தெரியாது இதெல்லா எப்றா உனக் தெரியு அப்டின் கேட்டோம்னா எல்லாமே நா டி யூடியூப்ல பாத்துட்டே செல்ல பாத்துட்டே அப்டின் சொல்லிற்றாங்க எல்லா வகைய கடைக்கு போனோம்னா கேக் வெரைட்டி எல்லாமே ஸ்வீட் எல்லாமே பிள்ளைங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா சொல்லிர்துக
அது வந்து பக்கத்துல இப்போ ஸ்கூலுக்கு போற மோது பக்கத்துல உள்ள புள்ளைங்க வந்தா அந்த ஸ்நாக்ஸ் ஐட்ட எடுத்துட்டு வராங்க அப்டிங்க மோது வந்து உங்களுக்கு அத எனக்கு வேணு புடிவாத நம்ம அத குடுக்க கூடாது தவிர்க்கணு புள்ளைங்களுக் பேக்கெட்ல அடிச்சதெல்லா தவிர்கணு அப்டின்ற பட்சத்துல கொழந்தைங்க என்ன பண்றாங்க இன்னொரு புள்ளைங்க பாத்து வந்து எனக்கு அந்த இது வேண்டுன்ற மாதிரி அ அடம்பிடிக்க ஆரம்பிச் சறாங்க புடிவாத கொண அதிகமா மாறிடுது இது ஒரு பொருள் வேணுன்னா வேணு அந்த மாறி கொணோ வந்துருது அவங்களுக்கு
பேரண்ட்டுமே ஒரே மாரி டிப்ஃபரண்டா கொஞ்ச பசங்களுக்கு மா த்திட்டாங்கன்னா எல்லாருமே ஓரளவுக் மாறிடுவாங்க ஆனா யாரு இந்த மாரி செய்றது கெடையாது
தயாரிப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொறைக்கலா என்ன கேட்டா கொழந்தைங்களுக்கு நறையா பாதிப் அதிகமா ஆகுது அது மூலியமா வந்து வயிறு பூச்சி பிடிக்க ஆரம்பிக்குது சில பேருக் கலாம் வயித்துல பூச் இருக்குன் சொல்லுவாங்கள அத வந்து இந்த மாரி விஷ்யங்கள்லாம வர ஆரம்பிக்குது அதுக்காக ஸ்கூல்லயுமே வந்து நறையா வந்து ஏற்பாடுகள் பண்றாங்க
பண்றாங்க பூச்சி மருந்தெல்லா கொடுக்குறாங்க மாத்திர ஆறு மாஸ்த்துக்கு ஒரு தடவ கொடுக்குறாங்க அது அவங்க என்ன செய்றாங்க ஒரு சிலர் அந்த மாரி சாப்புறதெல்லா வந்து ஃபேஷன்னாவ எடுத்துக்கிறாங்க
ன ஆமா ஆமா
அந்த மாரி டிப்ரெண்ட்டா
இந்த மாரி பூடெல்லா குடுத்தாதா நகுருவோ ஆ அந்த மாரி நனச்சிகிறாங்க அதுல வந்து என்னன்னா குழந்தைங்களோட ஆரோக்கியந்தா நமக்கு பாதிக் கிது கொழந்தைங்க ஆரோக்கியோ ஆ யாரு பா க்க மாற்றாங்க எ பொ ஒரு பெருமையா சொல்லிக்கிறது எ புள்ள வந்து பீஸ் ல்லா திம்பாங்க ஆ தோசல்லா சாப்பட மாட்டாங்க அப்டின்ற மாரி பெருமை பெருமிதம் பண்ணிக்கிறாங்க அந்த எடத்துல அந்த பெருமித வந்து கடைசியில கொழந்தைங்கலதா
ஆ அது ஒரு சில பேரண்ட்டு புரியவே மாட்டேங்குது ஒரு சில அண்டர்ஸ்டண்ட் பண்ணிக்கிறாங்க அவ் ஒரு சில நாங்கல்லா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணம் போது ச இது குழந்தைங்க வந்து பர்டேக்கு வந்து சாக்லேட் கொடுக்க வருவாங்க நானே நெறைய சொல்லுவே எ க கடல டாய் கொண்டுவாங்க
ஆமா இந்த மாரி எள்ளு உருண்டைகள் அந்த பழங்காலத்து ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வரலா இப்போ எள்ளு உருண்டைல்லா சாப்ட்டோம்னா அது ஒரு பல மொழியே சொல்லுவாங்க ஆ எலும்புக்கு நல்லா பலமா இருக்கு அந்த மாரி நறையா விஷ்யங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ப்ப பொம்பள கொழந்தைங்கல்லா ரொம்ப ஆரோக்கியமானது
ஒரு ஒரு சில குழந்தைகள் வந்து நம்ம சொல்றதுக்கு கேட்டுட்டு அடுத்த பர்த்டேக்கு கொண்டு வந்துறாங்க கடள மிட்டாய் கொக்கு மிட்டாயி எல்லா மிட்டாய் மேம் நீங்க தானே சொன்னீங்க நா சொன்ன எனக்குமே நீ பைவ் ஸ்டார் அந்த மாரி குடுக்காது கேக்க எல்லா குடுக்காத பெரிய சாக்லேட்டு கடலா முட்டாய் சாக்கேட் இருந்தா கூட குடு அ பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன பா கட்டு இருக்குல அவங்களுக்கு குடுங்கப்பா அது ஒடம்பு நல்லதுன்னு சொல்லுவே
அது ஒரு ரெண்டு ரூபா பாக்கெட் கூட வாங்கிட்டு வந்தாங்கன கூட எல்லாருக்கு ஷேர் பண்ணி குடுக்கலா ஆமா
ஆ பா பசங்க அத சொன்னு நம்ம கேட்டுக்கிட்டாங்க கேட்டு அது மாரி வாங்கிட்டு வராங்க ம் கேக்கு தா வாங்கிட்டு வருவே சாக்லேட் தா வாங்கிட்டு வருவே
கேக்குலேயுமே வந்து நம்ம மாற்றத்த கொண்டு வரலா ம்ச் இப்போ அந்த பே பேக்கிரிலனா மைதா அந்த மாரிதா நம்மபண்ணுவாங்க வீட்லயே நம்ம வந்து தயாரிச்சு சி கோதும மாவு தின மாவு ஆ தினை மாவு அந்த மாரி நெறைய ஐ விசியங்கள வந்து கொண்டு வந்து கேக் வந்து வீட்டு வீட்டுலேயே செஞ்சு குடுக்கலா பசங்களுக்கு பிஸ்கட் வெளியில வாங்கி குடுக்காம கூட ராகி கம்பு அது அந்த மாரி இதுல மாவு அரைச்சு கூட நம்ம குக்கி மாரி செஞ்சு குடுக்கலா ஆம் ஆமா ஆ பணியாரோ மாரி கூட செஞ்சுக்கு குடுக்கலா ம் ஆமா நாட்டு சக்கர யூஸ் பண்ணி கூட நம்ம பாரம்பரியமா செஞ்சு குடுக்கலா
ஆமா ஆ
அந்த நாட்டு சக்கர போட்டு அந்த மாரி செஞ்சு புட்டு மாரி செஞ்சு குடுக்கலா ஆ நெறையா விஷயங்கள் இருக்கு ஆனா பகிர்ணுன்னு வந்துட்டு நறையா பகிரலா இதுல ஆ எனக்கு கொஞ்சு வேல இருக்குங்கக்கா நா வந்துற்றே ஆ ம் பாய்